ஹலோ
தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க தோழி எப்டி இருக்கீங்கோ
ஆ நல்லா இருக்க தோழி, நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கப்பா சாப்ட்டீங்ளா
ம் இன்னு சாப்புட்ல தோழி மதியம்தா சாப்புட்ணு தம்பி மாலை போட்ருக்கு
ஓ எது என்ன சாமிக்கு?
திருச்செந்தூர்க்கு தோழி,
சூப்பருங்கோ சூப்பருங்கோ அதுக்கு எப்டியெல்லா என்ன விரத இருக்கணு எ ப்படி விரத இருக்கணு
காலையில எந்த தெய்வத்துக்கு எடுத்தாலுமே காலையில சாப்ட கூடாது.
ம்
ஆ அது சாமிக்கு வந்து அவுள் பொரி பொட்டுக்கல்ல சக்கர ஏதோ நெய்வேத்தியம் வெச்சு காலையில எடுக்கலா
ஆ அ ஆ
ஆ மதிய சாப்பாடு நம்ம கையில கடைக்கறது எதோ வட பாயசமோ இல்ல புளி கொழம்போ கார கொழம்பு எதுவோ இத வெச்சு செஞ்சிக்கலா அப்பறோ நைட்டு டிபன் மட்டு சாப்டு
ஓ செரிங்மா
சாமிக்கி நைட்டுக்கு எதா அவுள் பொறி கல்ல எதுவு செஞ்சி வெச்சுக்கலா நம்ம அந்த நவதானியங்கள் இருக்குங்கல்ல
ம் ம் ம்
ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு செஞ்சிக்கலா
அது முடிச்சிட்டு எப்டி அப்டியே நேர கோயிலுக்கு கெளம்பிடுவாங்களா
ஆமாங்க சாமி வா ஆமா தோழி வேறதிய நாப்பத்தெட்டு நாள் இருக்கணு காலையிலயு சாயந்திரமு குளிச்சிக்கணு
ம்
ஆ நாப்பத்தெட்டு நாள் விருதோ எடுத்து முடிச்சிட்டு களக்கி கோயிலுக்கு கெளம் இல்லங்க தோழி அது வந்து இங்க உள்ளூர்ல அந்த எட்டுக்குடி கோயில் தெரியுங்களா எட்டுக்குடி கேள்வி பட்டிருக்கீங்களா ஆ அங்கதா காவடி எடுப்பாங்க அங்கல்லா இங்க இருந்த எடுத்துட்டு போ மாட்டாங்க தோழி
ம் இது சும்மா அப்டியே மால போட்டுட்டு அப்டியே கெளம்பிருவாங்களாலாங்லா தோழி
தோழி ஆமாங்க தோழி ம் இங்க எங்க ஊர்ல முருக முருகர் கோவில்ருக்கு அங்க போயிட்டு அங்க அர்ச்சன பண்ணிட்டு அப்டியே கிளம்பி போவாங்க தோழி
ஓ செரிங்க செரிங்க
அது எனக்கு சாமினா ரொம்ப புடிக்கு சாமிய மட்டுதா நா ரொம்போ கும்புடுவே
ஆமா ஆமா கரெக்ட் தாங்கோ ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே கடவுள் தானே இறவே இற் இறைவனல தானுங்கோ எல்லாமே கெடைக்குது கண்டிப்பா ம் ம்
என்ன நெனைக்கிறோமோ அத வந்து நடத்தி வெக்கிறது அவரு மட்டும்தா
ம் ம் நல்ல விஷயோ தோழி ரொம்ப நல்ல விஷயம்
அது நம்ம இல்லைங் தோழி சாதாரணமா நாம நா மக்கள நம்பி நறைய எடத்துல எ சேதோ ஆவுதுங்கல்லையா ஏமாந்து போயிருக்கோ இல்லையா ஏமாற்றத்த தா மிச்சம் ஏமாற்றத்த தா சந்திப்போம் மக்கள நம்புனா
ம் ம் கண்டிப்பா
அன் ஆ எவ்ளோ பிரச்சன இருந்தாலு அந்த இறைவன க நம்பிட்டோனாகா அவரு சரி பண்ணிடுவாரு அது மேல அதுல தா கை கழுவிட்றா வீட்ல நானு சாப்புட்ல தோழி இன்மேலு தா சமச்சி சாப்புட்னு
என்ன செஞ்சிருக்கீங்க
நா இனிமேலு தா சமைப்ப சாம்பார் தா வெக்கலான்னு ஐடியால இருக்க
சாம்பாரா களி எல்லா செய்வீங்ளா தோழி நீங்க
எல்லாமே செய்வே தோழி என்ன களி செய்ணுன்னு சொல்லுங்க பாக்கலா ஏன்னா நாங்க வந்து இந்த அரிசில க களி செய்வாங்கல்ல பொறுமா களின்னு சொல்வாங்க அது செய்வோ அப்பரோம் மாவுல களி செய்வோம் கோதும களி இல்லங்க தோழி பு அரிசிப் பச்சரிசி வறுத்து அத களிப்
ஓ அதுல நா எப்டி என்ன கலரா வருங்க தோழி
அது ஒரு லைட்டா ஒரு ம ம ஒரு அது கலரு எப்டி சொல்றதுன் தெரிலயே எனக்கு
வெள்ள கலரா வருமா இல்ல ராகி கேவரு மாவு
வேற கலர் இந்த அரிசி கலரு மாறுமில்ல தோழி வறுத்
ஆமா ஆமா ஆமா ஆமா அதனால வேற கலரு ஆ செரிங்மா நாங்கோ இந்த கேவருக்கு ரொட் ட்டிம இது இதுல மட்டும் தான் செய்வோம் கலி மத் த்துதலலாம் எனக் தெரியாது ஆனா பக்கதுல வந்து இந்த இதுல கோதுமல செஞ்சு குடுத்தாங்க ஒரு வாட்டி அதுக்காக கேட்ட வெள்ளயா இருந்தது அந்த களி
ஆ ஆஆ
அதனால கேட்டன் நானு அந்த மாரி ஏதாச்சு செய்றீங்ளானு
ஆ அப்டின் தெரியாது மாவு அரிசி மாவு இருக்குங்கல்ல அதுல களி செய்லாம் தோழி பாவு கொழுகட்டனு சொல்லுவாங்க
ம்
இது கொஞ்சோண்டு இது அரிசி மாவு போட்டு வெந்நீர ஊத்தி பெசஞ்சி டோனா லைட்டா தண்ணி ஊத்தி பெசயனு அதுல லைட் உப்பு சேர்த்து பெசஞ்சி உருண்ட உருண்டயா கொஞ்ஜோம் ஒனர்த்திர்ன்ணு தோழி கொஞ்ஜோம் ஒரு ரெண்டு நிம்ஷம் மூண் நிம்ஷம்
அ செரிங்க தோழி அ
அத ஒனதிட்டு வெந்நீர கொதிக்க வெச்சி லைட்டா மாவு கொஞ்ஜோம் தண் தண்ணில கலந்து வச்சுக்கணும் த பச்சரிமாவுல தான் செய்யணும் புலுங்கரிசி மாவுல செஞ்சா கொஞ்ஜோம் ஒரு மாரி இருக்கும் பச்சரிசி மாவுனா கொஞ்ஜோம் டேஸ்ட் கொடுக்கும்
ம்
அந்த மாவ க கலக்கி வச்சிட்டு இது தேங்காய் துருவி வச்சுகணும் நெய் கொஞ்சம் ஏலக்காய் வச்சு தட்டி போட்டுகணும் அந்த மாவ தண்ணில ஊத் அப்ரோம் அந்த வெந்நீர் கொதிகிதுங்கல்ல கலந்து வச்ச மாவ அதுல ஊத்தி கலக்கி உட் டோனா கொஞ்ஜோம் திக்னசா இருக் குங்ளா ஆ இந்த இந்த உருண்ட புடிச்வச்சிருக்கோம் பாருங்க அத எடுத்து த்து அதுல போடணும் அப்பறோம் அந்த தேங்கா துருவலு தோழி
ம்
தேங்கா துருவல் போடணோ கொஞ்ஜோம் நாட்டு சக்கர எடுத்துக்கிட்டா நலா இருக்கும்
ஓஹோ ஸ்வீட்டா சாப்பிடுவீங்களா நீங்கோ
ஆமாங்க தோழி ஸ்வீட்டா சாப்றது இனிப்புதான் எனக் ரொம்ப புடிக்குமானது
ஆஹா நாங்க அந்த மாரி சாப்ட்டு பழக்கொ இல்ல அதுக்குதான் கேக்ற ஆ நல்லாதான் இருக்கு தோழி நீங்க சொல்லு மோதே நல்லா இருக்கு ஆமா. ஆமா. ஆமா ஆமா நீங்க சொல்லு மோதே புரியுது எனக்கு நல்லா இருக்கு.
ம் அது நல்லாதான் இருக்கும் ரொம்போ டேஸ்ட்டியாதான் இருக்கும் அது தேங்காய்துருவி போட்டு நெய் ஊத்தி அது இந்த நாட்டு சர்க்கர, ஏலக்கா, தேங்கால்லாம் சேர்ந்துச்சுன்னா கொஞ்ஜோ வாசன கிடைக்கும்ல்ல
ஆமா கண்டிப்பாங்க.
ஹோ அதுதா தோழி அது மாரி அதுமாரி எல்லா அது எப்பயாவது பலகாரமா எடுத்துக்கிறது சாயந்தர நேரத்துக்கு எட் துக்கிறது
ஆ ஹ நீங்க நான்வெஜ் எல்லா சமைப்பீங்களா தோழி
நான்வெஜ் சமைப்ப தோழி ஆனா சாப்பிட மாட்டா ஒரு இதுவா சாமிய கும்பட்றதுனால ஆ ஹ ம் சாப்பட மாட்டாஅதுல அதாவது ஒரு உயிர கொண்ணு தானே நம்ம சாப்ட்றோம்ன்னு தோணுது
ஆ
ஆமாங்க தோழி ஒரு ஏழு வருஷமா அப்படி கண்டினியூ பண்ணிட்ட
சூப்பர் சூப்பர் நல்ல விஷ்யோ தோழி பசங்களுக்கு மட்டு சமைச்சு குடுத்துருவீங்களா
ஆமா தோழி அதுங்களு இப்ப விரும்பி சாப்பட மாட்டேங்குதுக நா அப்படி ஒதுங்கி இருக்கறதுனால அதுங்களு அப்படியே எடுத்து விட்டுச்சுங்க
நல்ல விஷ்யோ தோழி நல்ல விஷ்யோ ஹ எப்பயாச்சு சமைக்கிறது ரொம்ப இதுவா ம்
ஆமா தோழி எப்பயாது சமைப்பே ஏதாவது
ம்
அந்த ஒரு உயிர கொண்ணு தான அதை சமைச்சு சாப்புற்றோ
ஆமா ஆமா உண்மைதா தோழி ஆனா அதெல்லா உண்மையிலே கண்டிப் பா வந்திருக்க கூடாது அந்த கண்டுபிடிச்சு இருக் கூடாது அப்டியே இருந்திருக்கணு வெஜ்ஜிலயே இருந்திருக்கணு எப்பமே வந்து
ஆ அது சிலர் சொல்லுவாங்க தோழி இப்ப காய பறிக்கறோ அது ஒரு உயிர்ல தான பறிக்கறோ அந்த காய்க்கு அ ரத்தோ வராது வலிக்காது அதுக்கு ஆனா இயற்கையா அது படிப்பா அது எதுவு பய சாப்பட்ணு தான
ஆமாங்க தோழி‌ ஆமாங்கோ
ஆமாங்க சரிங்க தோழி அ நீங்க சொல்லுங்க
செரிக்கை
நா வீட்ல இருக்க தையலு தப்ப த த வீட்டல இருந்துகிட்டு தையலு அந்த துணி எல்லா ஜாக்கெட்டு என்னய எனக்கு மட்டு தெச்சுப்ப தோழி ஆமாங்க தோழி எனக்கு மட்டு அத தெச்சுக்கிறது
ஆ எப்டி கிளாஸ் போய் கத்துக்கிட்டு
வீட்டல தான இருக்கோ ஆமாங்க தோழி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்ல யாரு ஆமாங்க தோழி
ஆ பதினஞ்சு நாள்லே கத்துக்கிட்டீங்களா ஓ செம்மா நீங்க ட்டே டேலண்டா இருக்கீங்களே போலயே ரொம்பவே சூப்பருங்க தோழி நல்லா ரெண்டு மாசோ போயி கூட
ஹஹாஹா
துக்கவே இல்ல தெரியுமா ரெண்டு மூணு தெப்ப அதோ விட்டுட்ட தோழி நல்லா அரட்ட அடிச்சுட்டு பேசிட்டு ஜாலியா கிளாஸ் போயிட்டு ஆ அப்டி நானு விட்டுட்ட கத்துக்கறதே அதிகமா கொரோனா டைம்ல போனோ ங்க தோழி கொஞ்சோ கொஞ்சோ கத்துக்கனே எங்க வீட்டுக்காரு த தையல் மிஷினும் வாங்கி குடுத்தாரு
ஆ ஆ
வேலன்னு போற நீ எல்லா தெக்க மாட்ட அவ்ளோதா நீ வேஸ்ட்டு அப்டின்ட்டு சும்மா தையல் மட்டு வொக்கான்னு ஓட்டினு மறந்து மறந்துட்ட தோழி இப்போ கொரோனா வன்ச்சு அப்டியே வரா வராததுன்னு சொல்ட்டாங்கோ இதோட நின்றுக்கங்கோ கொரோனா எங்கேயே சுத்தக் கூடாதுன்ட்டாங்க வுட்டாங்கோ ஒரு ரெண்டு மாசோ போனா அப்பதா கொஞ்ச கொஞ்சமா இந்த பிளவுஸ் எல்லா தெக்க ஆரம்பிச்சே தோழி இந்த லைனிங் இல்லாம ஒரு மூணு பிளவுஸ் தெச்ச லைனிங் போட்டு ஒரு ரெண்டு பிளவுஸ் தெக் க்க ஆரம்பிச்சே அப்ப வந்து திடீனு வந்து இல்ல கிளாஸுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்களா அதோட வீட்ல நின்னோவுங்க விட்டாங்கோ அப்டியே சேரி போலா போலா அப்டியே வேற எங்கேயாச்சு சேந்து அப்டியே போக ஆரம்பிச்சிட்டு இர்ந்தா கத்துட்டு இருப்பே நா என்ன பண்ட்டே அதோட விட்டுட்டே டச்சு விட்டுருச்சு அப்டியே அது பக்கமே போவே இல்ல பாருங்கோ அப்டியே ஃபுல்லா மறந்துட்டோங்க தோழி
அது எல்லா தொழிலு வந்து நமக்கு ஞாபகோ இருக்கோ தோழி இந்த தையல் மற்றோ தச் சுகிட்டே இருக்கனோ தோழி
ஆமா ஆமா டச்சு வுட்டாவே மறந்துடுதுங்க தோழி அது கூட நம்ம நல்லா பிராக்டிஸ் ஆயிட்டாக்கா கொஞ்சனா விட்டா கூட தெச்சிட்லா பிள்ளய கூட நம்ப
ஆமா
நல்லா தெச்சி ரெண்டு மூணு வர்ஷோ நல்லா தெச்சி நின்னுட்டு அப்புறோ விட்டா கூட அது ஞாபகத்துல இருக்கோ நாம சும்மா ஒரு ரெண்டு மாசோ கத்துட்டு மூணு மாசோ கத்துட்டு விட்டுட் டாக்கா அது வந்து ஞாபகோ இருக்காதுங்க தோழி அந்த மாரி மறந்துட்டே நா ஃபுல்லா அதுக்கப் அப்புறோ இருக்கு கோவோ வந்துடுச்சிங்கோ அதோட நா விட்டவதா இன்ன வரைக்கோ அப்புடியே தெக்கிறதே கெடையாது நீ தையலன்ட்டு நின்ன எங்கே கத்துக்கறதுக்கு போறோன்னு வாயே தெறக்காதா அப்டீன்னுவாங்கோ அப்புறோ இந்த பியூட்டிஷியன் கோர்ஸு சேர்லா சேர்ந்தங்கோ தோழி அதுவு என்னவோ போனோ ஒரு பத்து நாள் செட்டே ஆவுல அப்புறம் போயிட்டு அதுவு நின்டுட்டே அதனால அவுருக்கு கோவோ நீ எந்த கோர்ஸ்சு பண்ணாத வீட்ல அமைதியா இருந்துக்கோ அப்டீன்னிடுவாரு கேட்டாவே
அது நம்ம எதையு விடாம கொஞ்சோ கொஞ்சம் அதுதா நீங்க ஆ அது அப்புடியே வி ட்டாலோ திருமணமாய் எடையில அத ட்ரை பண்ணி பாக்கணோ தோழி அதா கொஞ்சோ முயற்சி பண்ணி பாத்தோனா வந்துருவோ தோழி
ம் ஆமாங்கோ முயற்சி பண்ணா வந்துரோ ஆனா இன்ட்ரெஸ்ட் டோட நம்ம முழு மனதோட எத இருந்தாலு கத்துக்கணோ தோழி
கட்டாயோ அதுதாங்க தோழி மெயினு எந்த தொழிலு ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி
அதுனாலதா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுலலா கொஞ்சோ கம் ஆமா கம்மியா இருந்தது அதனாலதா வந்து சும்மா போணுமே அப்டீன்றுதுக்காக போனே செரி அட்டென் பண்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போறாங்களே அப்டீனுறதுக்காக போனே அது இன்டரெஸ்ட் இல்லதுனாலே என்னாவோ அப்டியே இதுவாயிச்சுங்க தோழி
தோழி இத பத்தி கொஞ்சோ கொஞ்சோ விரிவா கொஞ்சோ கொஞ்சோ நேரோ எடுத்து பேசுவுமா
ஆ
ஆ
சொல்லுங்க தோழி